நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேன் தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதா சமச்சுட்டு வெளிய வந்த தோழி பச்ச பயிறு பச்சை பயிறு சாம்பாரு மீன் ஃப்ரை மீன் வருவல்
மீன் வருவலலுங்களா பச்சப்பயிறு சாம்பார் நீங்க நார்மலா ந தோவரம் பருப்பு போடுறதுக்கு பதில் பச்ச பருப்பு
ஆமா ஆமா தோழி
இதுக்கு புளி போடுவீங்களா
இதுக்கு புளி போட்டா நல்லா இருக்காது தோழி தக்காளி நல்லா போட்டுக்கலாம்
ம் ம்
நைட்டே ஊற வச்சுட்டோம்னா தோர பச்சப்பயிறு ஆ காலை இல்ல எழுந்து நம்ம வந்து பருப்பு எப்டி போடுமா பூண்டு தக்காளி வெங்காய எல்லாம் போடு அ அ அதெல்லாம் போட்டு குக்கர்ல மூணு நா விசில் விட்டுட்டு ஆ எண்ண வி கள்ளப்பருப்பு கடுகு பூண்டு இடிச்சு போட்டுட்டு அ காஞ்ச மிளகா போட்டு அத ஏத்து வச்சு கொஞ்ச கொஞ்சோண்டு ஒரு அர ஸ்பூன் மொளகாத்தூள் வீட்டு மொளகா தூள்
ம்
ஆ அது போட்டு கடஞ்சி ஊத்திட்டோனா நல்லா இருக்கும் தோழி
ம் ஆனா இது ரொம்ப வச்சு சாப்ட முடியாது இல்லையா புளி போட்டாக்கா கொஞ்ச நமக்கு கெடாம இருக்கு ஓ இது என்ன ஆமா இது வக்கிறீங்கனாக்கா ஆப்டர்னு மதியம் நைட் அந்த மாதிரியோட நம்ம வந்துட்டு சாப்ப சாப்பற மாரி இருக்கும் இல்லிங்களா ஆனா இது வந்து
ஆப்டர்நூன் காலி ஆயிடு கொஞ்சமாதான செய்யரோ
சரி சரி ஆனா இது உங்கக டிஃபனுக்கும் நல்லா இருக்கும்ல்ல டிஃபனுக்கு வச்சு சாப்பட்றதுக்கு சாதத்துக்தோட
ஆ சாதத்தோட டிஃபனும் நல்ல சாதத்துக்கு இன்னு நல்லா இருக்கும் அந்த பச்ச பயிரு நம்ம அப்டியே வாயில்ல வந்து கட கடிக்கறக்கல்லாம் நல்லா இருக்கும் சாதத்தோட சாப்றத்துக்கு
நீங்க அது வேகுது இல்லையா அப்டியே வந்து நீங்க தாளிச்ச
தாளிச்சி விட்டுருவேங்க கடைஞ்ச நச்சுக்க கொள கொளன்னு ஆயிடுங்க சாப்டுறதுக்கு ஒரு மாரியா இருக்கு இப்படி சாப்பறதுக்கு நல்லா இருக்கு தோழி
அப்டிங்களா தோழி சரி நான் இது வரைக்கு அப்ப பச்ச பயிரல இது சாம்பார் வச்சது இல்ல
நல்லா இப்போ தோசை பச்ச பயர் தோச இப்பறம் தோச அப்டினு சொல்றோ இல்லங்கீளா இல்லலைங்களா அப்டியே செய்யற பச்சை பயறு கொழம்பு என்னா வைக்கலாம்னே இது
ம் அதான் இல்லை அப்டின்ற பட்சத்துல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி
பண்ணிக்கலா எதுவுமே இல்ல க ஐ மீன் காய் எதுவுமே இல்ல வித்தியாசமா சாப்டனோனா அந்த வீக்லி ஒன்ஸ் சாப்டுறது அ அதனால நீங்க என்ன செஞ்சீங்க தோழி
நாங்க இது வரைக்கு எதுவு சமைக்கல காலையில மாவு இருந்துச்சு அதனால தோசை ஊத்தி சாப்ட்டாச்சு சட்னி வந்துட்டு தக்காளி சட்னி அரைச்சோம்னாக்கா நேத்து அரைச்சோம்னா இன்னைக்கு வச்சுப்போ
அ சேரி தோழி
அந்த மாதிரி கொழம்மு இருக்கு அதனால சாதம் மட்டும் வடிச்சு அ தொட்டு கைக்கு ஏதாவது அப்பளோ அந்த மாதிரி பொரிச்சுக்கலா அப்டின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா முடிச்சாச்சு நாளைக்கு கொஞ்சொ ஹெவியா சமைப்போ அதனால இன்னைக்கு சிம்பிளா இதோட முடிச்சாச்சு வேணும்ன்னா தயிர் வாங்கிட்டு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலா சேர்த்துக்கலா தயிர்னா நான் ஒரு ஆள் தா சாப்டுவே
அ
வீட்டுல வேற யாரு சாப்ட மாட்டாங்க இருக்கிற கொழம்பு வச்சு அவங்க பாத்துப்பாங்க நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா
ஆமா தோழி
அ நாங்க சமைப்போம் சமைச்சு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு குடுப்போ
வியாழக்கிழமை பாபாவோட பக்தியா நீங்க
அ இல்லைங்க நாங்க வந்துட்டு இது முஸ்லிம்ஸ ஆமா வியாழகிழமை அ வியாழக்கிழமை நாங்க சாப்பாடு குடுப்போ வியாழன் வெள்ளில மேக்சிமம் வியாழக்கிழமை குடுத்துருவோ ஏன்னா வெள்ளிக்கிழமை ஃபிர்யர் அதெல்லா இருக்கு இல்லையா ஜும்மா அப்டின்றதுனால அதுனனல மதியம் டைம்ல நின்னு அதிகமாக சமச்சுட்டு இருக்க முடியாதுன்றதுனால அத நாங்கள் முன்கூட்டியே வியாழக்கிழமை குடுத்துடுறது அது நல்ல மட்டன் கொஞ்சி இருக்கு மட்டன் வச்சு அ ஏதாவது வந்து சமைச்சிட்டு கொழம்போ இல்ல கிரேவி அந்த மாதிரி சாம்பார் வச்சு கிரேவி மாதிரி வச்ச ஒரு தொக்கு மாதிரி வச்சா கூட தோசைக்கு அந்த மாதிரி தொட்டுக்கலாஅ சாப்பாடு குடுத்துட்டு இருக்கிறத சாப்பிட்டுப்பாங்க நான் மட்டன் சாப்பட மாட்டே
அ ஏ நீங்க மட்டன் சாப்படமாட் முஸ்லீம்மா இருந்துகிட்டு
நா மட்டன் சாப்பட மாட்டே எனக்கு மட்டன் அலர்ஜி பிடிக்கும்வு பிடிக்காது மட்டன் பீஃப் இதெல்லா எதுமே சாப் ஃபீப் நார்மலாவே எங்க வீட்டு யாரு சாப்ட மாட்டாங்க ஹஸ்பண்ட் சாப்டுவாரு கணவர் சாப்ப சாப்டுவாரு மத்தபடி யாரு சாப்பட மாட்டாங்க வீடலயே நாங்க சமைக்க மாட்டோ
ம் ஆனா சில பேர் வீட்டுல செய்யறாங்க இல்லையா ஃபீப்
ஆ செய்வாங்க செய்வாங்க அ ரிலேட்டிவ்ஸ் ல கூட நெறைய பேர் சொந்தத்துல கூட நெறைய பேர் சாப்புடுவாங்க வீட்லயு சமச்சு சாப்புடுவாங்க நல்லாவு சாப்புடுவாங்க அது எங்களுக்கு அது கொஞ்சோ பழக்க இல்ல எங்களுக்கு அது சாப் ட்டா நல்லது சுன்னத் அப்டின்னு சொல்றாங்க பட்டு் அது எங்களுக்கு வந்துட்டு புடிக்கல நாங்க அதனால அத சாப்படுறதுல்ல ஆமா நா மட்டனே சாப்புட மாட்டே இதுல எங்க இருந்த நாங்க அது சாப்பிடுறது
ஆ அ
அதுனல்ல சிக்கன் சிக்கன் சாப்புடுவே மீன் ஏறால் அது சாப்புடுவே மட்டன் சாப்ட்டா எனக்கு ஒத்துக்காது அது எல்லாமே எனக் கு வந்துட்டு அலர்ஜியு கூட அது அதனால நா நெறைய அனுபவிச்சிருக்கே அது சாப்ட்டுட்டு நமக்கு என்ன சைடு ஆ மருத்துவங்க சொல்றாங்க கம்பல் பண்றாங்கன்றதுனால நா சாப்ட்டுருக்கே ஒரு பீஸ் குட்டிக்கோண்டு ஒரு பீஸ் அந்த நெல்லிக்கா அளவு குட்டி நெல்லிக்கா வரதுல்லையா அந்த நெல்லி அளவு சாப்ட்டு கூட எனக்கு வயிறு வலிக்கு இல்ல டிசன்ட் ரிஆகு இல்ல சளி புடிச்சுக்கு இல்ல ஃபீவர் வந்துடு இல்ல மயக்க வந்துரு அந்த மாதிரி எதாவது ஒரு எஃபெக்ட் காமிச்சுட்டே இருக்கு எனக்கு
ஓ செரிங்க தோழி
அதனால நா வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டே என்னோட ஹெல்த் துக்கு ஒன்னு ரொம்ப இதுவாயிடு எனக்கு வந்துட்டு ஹார்ட் ப்ராபாளம் இருந்தது நான அஞ்சி யோ பண்ணியிருந்தாங்க சோ அதுவுமே கூட எனக்கு வந்து ட்டு அதுனாலயே கூட ஒத்துக்காம போயிடுச்சு
பிரியாணி எல்லா பண்ணுவீங்களாண்ணா
ஆ பிரியாணி செய்வே செய்வேனா குக்கர்ல தா தனியா தம்மு அந்த மாதிரில்லா ஒன்னும் பெரிய லெவல்லல்லா எனக்கு பண்ண வர்ல ஏன்னா இப்ப வரைக்கு குக்கிங் வந்துட்டு மாமியார் தா பண்ணிட்டு இருக்காங்க
ஆ ஆ அ
நம்ம எப்பயாவது நடுவுல போவோ
ஆ அ
நடுவுல போய் ஏதாவது சமைப்போ
அத மேல் வேல செய்யற மேல் வேல மட்டு செய்வேன்னு சொன்னீங்க அதானே எங்கிட்ட பேசிருக்கீங்களே பேசிருக்கீங்களா எங்கிட்ட
ஆ நம்ம முந்தானேத்து பேசுனோ
ஆ அப்டி சொல்லுங்க சரி சரி சரி பேச நா யாரோ அப்டின்னு நெனச்சி பேசிட்டு இருக்கே சர் சொல்லுங்க
அதுதா ஆல்ரெடி நம்ம பேசி இருந்தா மட்டுதா திரும்பி அகைன் கூப்புட்றது ஆமா ம் அத மேல் வேல மட்டு செய்வேன்னு சொல்லி இருந்தேன்லயா ஆனா பிரியாணி செய்வே பண்டிகை நாள்ல இப்போ வந்துட்டு பக்ரீத்துக் நா இங்க இல்ல அம்மா வீட்ல இருந்தே
ஆ
ஆ ரம்சான்கு இருந்தே ரம்சான்கு செஞ்ச பிரியாணி செஞ்சே அன்னிக்கு வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்புடுவாங்க சாப்ட்டாங்க ம் அது ஒரு சில டைம் சொதப்ப கூட செய்யு கு
ஏ தோழி அப்டி
அது எப்டி சொல்றது நா ஏ எனக்கு என்ன மசாலா போடணுனு தோணுதோ எல்லா ம சாலாவு போட்டுடுவே
ஆ ஆ ஆ ஆ
இந்த மசாலா மட்டு தா போடணு அது போட கூடாது அப்டில்லா கெடையாது
இப்டிதா எல்லா மசாலா போட்டு பிரியாணி பண்ணி வச்சிருவீங்க ஆ ஆ
இப்பதா மட்டன் பிரியாணி செஞ்சே
ஆ
அத நல்லா வேக வச்சுட்டே தனியா ஆல்ரெடி குக்கர்லயே ஆ மட்டன் பிரியாணி செஞ்சே ஆனா உங்களுக்கு சாதம் வந்து கொஞ்சோ கலர் மாறிடுச்சு ஏதோ ஒரு ரைஸ் போட்டாக்கா அந்த அரிசி மட்டு சேந்தாக்கா கொஞ்சோ அது கொஞ்சோ லைட்டா கருப்பு இது மாதிரிதா வருனுவாங்கல்ல
ஆமா தோழி ம்
ஆ அந்த மாதிரி தா வந்துச்சு ஆனா சா கலர் வைஸ் ஓ கே இது இல்ல ஆனா டேஸ் ட்டு வய்சு பரவாயில்ல நல்லாதா இருந்ததுன்னு எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கமெண்ட் குடுத்துட்டு சாப்ட்டாரு
ஆ ஆ ஆ
இது என்ன பிரியாணியா இது இப்டின்னாரு அப்புறமேட்டு சாப்ட்டுட்டு இல்ல இல்ல டேஸ்ட் வருது அப்டின்னாரு
ஆ தோழி
அந்த மாரி ஒரு சில டைம் வந்துட்டு சொதப்ப கூட செய்யு
செஞ்சு சாப்புறதா ம்
யூடியூப்ல பாத்துட்டே இருப்பா ஆனா பாக்குறது எல்லாமே செய்வேனுல்ல ஆனா சே ஆ சேவ் பண்ணி வச்சுப்பே அப்புறமேட்டா செய்லா அப்புறமேட்டா செய்லான்ட்டு என்னோட பைய ரொம்ப கேட்டுட்டே இருந்தான்னு ஒரு நாள் ஒரு சிக்கன் பாத்துருந்தோ அது செஞ்சு கொடுத்தே ஃப்ஸ்ட் நாள் ஆனா ரொம்ப காரமா இருந்தது எ பைய கேட் டானு செஞ்சே ஆனா டேஸ்டா இருந்துச்சு கொஞ்சமா கால் கிலோ வாங்கிட்டு வந்துதா செஞ்சே டேஸ்டா இருந்தது எ பைய காரமா இருந்தா கூட அம்மி எனக்கு இன்னு கொடு எனக்கு வேணு எனக் கு வேணுனு கேட்டு வாங்கி சாப்ட்டா அதனால அது அகைன் திழும்பி இன்னொரு டைம் வந்துட்டு செஞ்சே அந்த டைமுக்கு அவ வந்துட்டு அந்த அளவுக்கு அவ்ளவா சாப்பல ஏனா இது அவ ஃபோன்ல பாத்து அவ கேட்ட ஒடனே நம்ம அன்னிக்கே செஞ்சு குடுத்துட்டோல அதனால அந்த ஆர்வத்துல அத சாப்ட்டாரு திளிம்பி செய்லான் அப்டின்ட்டு நானு அவனுதா போயிட்டு வாங்கிட்டு வந்தோ இருந்தாலு அவுங்க அப்பா இருந்தாரு ஃபோன் இருக்கு அப்டின்னு போது அவனுக்கு அந்த வெளையாட்டு இதுலயே அவனுக்கு போயிடு நல்லா சாப்புறதுல ஆர்வம் காமிக்கல அன்னிக்கு நா முன்னு நா ஃப்ஸ் ட்டு சமைச்சப்ப அவுங்க அப்பா இல்ல நம்ம சொன்னா கேட்டுப்பா அவுங்க அப்பா இல்லன்னு போது நம்ம என்ன சொன்னாலு கேட்டுப்பா அவுங்க அப்பா இருக்கறாருன்னா நம்ம எல்லா வந்துட்டு
ம்
அவனுக்கு வந்துட்டு ஒரு பொருட்டா தெரிய மாட்டோ
ம் ம் ம் இப்போ வந்து இத வெச்சு சாப்டுட்டீங்க செஞ்சுடுவீங்க அவ்ளோதா இல்லைங்ளா லன்ச்சு
ஆமா லன்ச் அவ்ளோதா அப்பளம் இருந்தா அப்பளம் பொரிச்சிட்டு ப்டி இல்லன்னா ஒரு முட்ட இருக்கு பொண்ணுக்கு முட்ட வச்சு சாத ஏதாவது ஊ
உங்களுக்கு ரெண்டு பசங்களா
ஆமா ஒ பைய ஸ்கூல் போயிருக்கா பொண்ணு வந்துட்டு வீட்ல இருக்காங்க ஆம்மா ஒன்ற வயசு கொழந்த
சரி சரி சரி
சரி அதா பால்வாடில இதெல்லாமே ஒரு பக்கோ தோணுச்சுனாலு இல்ல உன்னு கொஞ்சோ வளரட்டு
ஆம்மா இவ்ளோ சீக்ரோ எந்து போட்றீங்க
கூப்டுட்டே இருக்காங்க நேத்து நா பால்வாடில போய்ட்டா அது சரி அ இது முட்ட குடுப்பாங்க முட்ட வாங்கிட்டு வரலான் போனாக்கா ஒம் பொண்ண கூட்டிட் வந்து அவுங்க எப்பலே இருந்தே கே கூப்டுட்டே இருக்காங்க எம் பொண்ண
அ அ அ
கூட்டு வந்து விடு நா பாத்துக்றே நா பாத்க்றே அவுங்களே வந்து கூ ட்டு போவாங்க கூப்ட்டு வந்து விடுவாங்க இங்க எங்க ஏரியால கூப்டுட்டே இருக்காங்க நேத்து ஒரு வயசு கொழந்தைய கூட்டு வந்து விட்டுட்டு போயிட்ருக்காங்க யாரோ
ஒரு வயசு கொழ்ந்தய போயிட்டா ஐயய்யோ
போட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க நா போய் போன போயி ட்டு நின்னு கொஞ்ச நேரத்ல வந்துட்டு அந்த கொழந்தை என்ச்சிருச்சு அவுங்க இடுப்புல வச்சிட்டு வேற கொழந்தைய வந்துட்டு அவ எணையில தூங்குவா அப்டினனுனே அந்த கொழந்தைய போட்டுட்ருந்தாங்க சேரி எனக்கு மு ட்ட குடுங்க எம் பொண்ணு தூங்கிட்ருக்கு எழ்ந்திரச்ச போறா அப்டின்ட்டு நா அவுங்ககிட்ட அந்த கொழந்தைய நா வாங்கி இடுப்புல வச்சேனோ அவுங்க அம்மான் நெனைச்சுக்கிட்டு எங்கிட்ட அழுது ட்ருந்த கொழந்த கம்முனு ஆயிடுச்சு கொஞ்ச நேர் ஆம்மா எங்கிட்ட வந்து கொஞ்ச அழுதா அழுதுதுக்கு அப்றோ கொஞ்ச சைலண்ட் ஆயிட்டா செரி எங்க அதுல்லா பேசனனா சரி அ ம்மா வருவாங்க கூப்டுட் போவாங்க நம் போலா வீட்டுக்கு அப்டின்ட்டு அவருக்கு சொல்லிட்ருந்தன்னா அது கொஞ்சோ அழுகைய நிறுத்திட்டாரு அப்றோ கொஞ்ச ஒரு அ அவன வச்சுட்டு ஒரு பத் து நிம்ஷ கிட்ட அவனுக்கு கொஞ்ச அழுகைய நிறுத்திட்டு கொஞ்ச விளையாட்டு காமிச்சிட் இருந்தேன் டி வி போட்டாங்க டி வி எங்க இருக்கு பாரு அப்டின் சொல்லிட்டு டி விலா காம்ச்சு இது பண்ணி செரி நா போயிட்டு வரேன் குடுத்தாக்கா திரும்பி அழுகய ஸ்டா ட் பண்ணிட்டரு நா அவங்கிட்ட ஆம்மா ஆனா அவுங்க கூட தா இருப்பே அப்டின்னுட்டு
அ அ அ அ
அப்றோ செரி அந்த ஆயமா கொஞ்ச வேலையா இருந்தாங்கன் சொல்லிட்டு டீச்சர்கிட்ட குடுத்துட்டு நீங்கள் எங் க கிட்ட குடுங்க நா பாத்துக்கிறே அப்டின்னுட்டு அவுங்க வாங்கிக்கிட்டாங்க புள்ள பாவோ அழுதுட்டே இருந்துச்சு அப்றம் பால் பாட்டலு எடுத்து குடுத் து கொழந்தைக்கு பால் குடுங்க கொஞ்சோ அழுகய நிறுத்திடுவா தூங்கி எழுந்திருச்சான்ல அப்டின்னுட்டு குடுத்துட்டு வந்துட்டே
அ செரி
ம்
சேரி தோழி நம்ம பேசட்றந்த பத்து நிம்ஷத்துக்கு மேல ஆயிடுச்சு
அதா பன்னெண்டு நிமிஷ ஆச்சுனா அது கட் ஆயிடு இல்லையா
அப்டியா சே இருங்க பாக்லா பன்னெண் நிமிஷ அதா கட் ஆயிடுதா பா
ஆமா தானா அது கட் ஆயிடுமே
அப்புடி நா பத்து நிமிஷோ அது வரையு பேசுறது அப்பறோ போதுன்ட்டு நானே வச்சுட்டு பெயறது பத்து பன்னெண்டு நிமிஷோ இல் ஆ ஆ
பத்து நிமிஷோ வரைக்கு நம்ம பேசுலா பத்து நிமிஷத்துக்கு அப்பறோ பேசுனா அது பன்னெண்டாவது நிமிஷத்துல அதுவாவே கட் டாயிடு நமக்கு
ஓ அது வரீங்களா அ ஒ
ஆமா அத நம்ம கட் பண்ணணு அப்டின்றது இருக்காது நமக்கு அந்த ரெண்டு நிமிஷோ எக்ஸ்ட்ரா ஆகு இல்லியா
எக்ஸ்ட்ரா ஆவு ஆமா தோழி ம் ம் சூப்பரா பேசுறீங்க தோழி நீங்